ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே வொர்க்குலா போகுதா
ஆ ஒர்க்கு போயிட்டே இருக்கு உங்ளுக்கு எப்டி போது ஒர்க் எல்லா
ம் இன்னைக் கொஞ்சோ பிஸி தா காலைலே எந்திரிச்சி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு லன் லஞ்ச் பேக் பண்ணிட்டு கொஞ்சோ பிஸி செடியூலாதா போச்சு ம் உங்களுக்கு ஃப்ரீயா பிஸியா நேத்து வந்து ப்றான்னு எறா
பிரியாணி மாதியா இல்ல கிரேவியா
கிரேவி மாதிரியு கொஞ்சோ ஃப்ரையும் பண்ணுவே கொழம்பு மாரியு வப்பே என்ன மோணுதோ இப்டி பண்ணிப்ட்டே
இப்ப கொஞ்சோ எனக்கு ஒர்க்கு தா பட் ஆனா ஓரளவுக்கு பரவால்ல கொஞ்சோ ஸ்கூல் ஒர்க்ல்லா கொஞ்ச முடிச்சுட்டே ஆ பேக் டு ரொட்டின் மாரியே சின்ன சின்ன வேலைகள்ல்லா வந்து பண்ணிட்டு இரு
சரி சரி என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்ல்லா முடிச்சு குடுத்துட்டீங்களா எங்க இப்பதா ஸ்கூலே தெறந்திருக்காங்க எங்க போறது
நீ நாவ போட்டு போது அவங்களல்லாம நா மட்டு தனியா சோலவா போகலான்ட்ருக்கே
ம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி சரி அதுக்கு நீங்க ப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பே போலாமே ஜாலியா இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ரிப் போனா ஜாலியா இருக்குல
ஃபேமிலி ஆயிட்டாங்க நா இப்ப யாருக்காவது போன் பண்ணி வாங்க போலா அப்படின்னு கூப்ட்டா இருடி இப்ப நா ஏ மாமியார கேக்குறே சரி ஓகே கேளு இன்னொரு கேள்வி நா ஏ புருஷன கேக்கணு சரி கேளு அப்படின்னு கேட்டு கேட்டு நாங்க ப்ளான் பண்ணி போறதுகுள்ள அந்த ப்ளானிங்கே போங்க முடிஞ்ச
ம்
அவங்களால சடனா ஸ்கூல் டைம்ல இருந்து டைம் வேற ஸ்கூல் காலேஜ்ல ஆனா இப்ப வந்து அவங்கோட ஃபேமிலி வர்கக்கு அது வந்து ரொம்ப கஷ்டோ
ஓகே ஓகே சரி சரி எல்லாருக்குமே அதே தானுங்க ஸ்கூல் காலேஜ்ல வரைக்குந்தா ஃப்ரெண்ட்ஸ்சு அதுக்கப்பறோ அவங்க ஃபேமிலி அப்டியே போயிடுது ரிலேட்டடா எங்க அப்பற ஜாயின் பண்றது
எனக்குல்லா வந்து ப்ரெண்ட்ஸ் எல்லா வந்து ஸ்கூல் டைம் ப்ரண்ஸதா காலேஜ் ப்ரண்ஸலா வந்து அவங்களா வந்து ஆபீஸ் ஸ்ல இருக்கிறவங்களோட ஜாயின் ஆயிட்டாங்க
ஓ ஓ கொழிக்கு கூட போய்ட்டாங்க
தொழி கூட போயிட்டாங்க நாங்கல்லா இப்ப வந்து அவங்களுக்கு யாரோ எனக்கு இன்னமோ சரி ஏதாவது ஒரு விஷய பேசணும்மா அப்படனா என் ப்ரெண்டு தா வருவா ஸ்கூல் ப்ரெண்டுதா வருவா இந்த மாதிரி இப்பியாச்சிரி நீ என்னடி பண்ற அப்படின்னு கேப்பா ஏன்னா
சரி சரி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க லன்ச்சு
இன்னைக்கு வந்து க்ளைமேட்டை பாத்து ஆரம்பச்ச அது ட்ட தொந்தி கட்டிக்கிறது
ம்
க்ளைமேட்டு ரொம்ப வெயிலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நா வச்சே கடைசில பட் ஆஃப்டனுன்க்கு மேல அதுதா ஆப்டனுன்க்கு மேல மழைப்பெஞ்சி லைட்டா தொண்ட கட்டுது
ஆ இப்பதா மழை பெய்ச்சு நல்லா நல்லாருந்துச்சு
கொஞ்ச சில்லுன்ருக்கு பாக்குறதுக்கு நல்லாதா இருக்கு ஆனா வந்து அதுவே வந்து நைட்டா இருந்தா நல்லாருக்கு நைட்டூ ஒரு மாரி வெய் டிக்கா ஒரு மாரி வெக்கையா இருக்கு ஆஃபப் டே பத்தல
ஆமாம் ஆமாம்
ரொம்ப அனலா இருக்கிற மாரி ஒரு பீல் குடுக்குது அதுதா இரு கஷ்டமா இருக்குங்க க்ளைமேட் அதுதா அதுதா அதிகமா இருக்கு அதுக்கு பெசாம ஒண்ணு வெளியில அடிச்சிரலா போல நல்ல பேர்க்கு
ம்
எனக்கு எப்போமே எனக்மிகு கூலிங்கரா இருக்க கிளைமேட்டே பிடிக்கு ஆனா வந்து இங்க வெயில் கிளேமேட் மட்டு என்னால சமாளிக்க முடில
எல்லாருக்குமே அதேதானுங்க உங்களுக் மட்டு இல்லையே
ஆனா எனக்கு அப்டி தோணு எல்லாருமே வந்து இன்னைக்கு என் ஃபிரெண்டு ஒருத்தவங்கிட்ட பேசிட்டிருக்குமோது கேட்ட என்ன சமைச்சீங்க அப்டின் கேட்டா நான் வந்து கார கொழம்பு சமச்சேன்னாங்க நா கேட்ட அடிக்கிற வெய்லுக்கு கார கொழம்பு எப்பிடி உங்குளுக் கேட்டதுக் சொன்னா எங்க வீட்ல எல்லாரு சாப்ட்டாங்க
ம் ம் ம் இப்போ உங்குளுக் சீசனல் ஃபரூட் மாம்பழோ இருக்கே அது இருந்தாலே சாப்பாடு சூப்பரா எறங்கிருமே ஹலோ
அ
ஹலோ
ஹலோ கேக்குதா ஹலோ
ஆ இப்ப சீசனல் ஃப்ரூட் உங்களுக் இருக்குல்ல அது இருந்தாலே சாப்பாடு சூப்பரா எறங்கிருமே மாம்பழோ இருக்குல
க்கு ஆனா காரமா இருக்குமே உங்ளுக்கு கொழம்பு
சேரி சேரி அப்றோ வேற என்ன ஆவுது பிஸியா இருக்கீங்க
இன்னிக்கு சமைலுக்கு கன்ஃபார்ம் நைட்டுக்கு எதா நா யோசிக்கணு ஏனா மதியானோ தயிரு சாதோ செஞ்ச இப்ப நைட்டுக்கு நான் அப்ப சமைக்கணுமே
ஆனாலு கொஞ்சோ பிஸிதா இப்ப மறுவ்டி டின்னர் ரெடி பண்ணணு
ஆமா டின்னர் ரெடி பண்ணிட்டு பசங்களுக்கு ஹோம் ஒர்கெல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டு நான் பெசாம மிஸ் ஆய்டுங்குலான்ட்ருக்கே
ம் ம் ஏன் ஃபையோ கிளாக்லா வந்துர்லானா
ஐயயோ இங்க வந்து ஹோம் ஒர்க் பண்றதுக்கு பதிலா பசங்ளே வச்சு மேய்ச்சிர்லா போல ஏன் ஏன் பசங்கஸ்ஸோட கிளாஸ்க்கே மிஸ் ஆய்ட்டு நா ஹோம் ஒர்க்லா வந்து கம்மியா குடுக்லான்ல
ம் நல்ல ஐடியாதா அதுக்கு அலோ பண்ணணுமே நம்ள
முடில என்னால அவுங்களுக்கு ஹோம் ஒர்க் தராங்ளா பேரண்ட்டுக்கு ஹோம் ஒர்க் தராங்ளானே தெரிய மாட்டேங்
அந் ப்ராஜெக்ட் ஒருக் முடிஸ்ட்டீங்ளான் கேட்டனே முடிஸ்டீங்ளா
ஆ அது முடிச்சு சப்மிஷன் பண்ணி அந்த இது மாரி ‌கூட சயின்ஸு டே கூடோ அவ்ங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த சாட் ஒர்க்க திருப்பி எங்க கிட்டயே ஒப்படஸ்ட்டாங்க நீங்ளே பாத்துக்கோங்க இதுக்கப்புறோ நீங்க மெய்ன்டெய்ன் பண்ணிக்கோங்க
ஆமா நமள்ட்டதா குடுப்பாங்க அது வேஸ்ட்டா குப்ப மாரி கெடக்கு எல்லா எல்லாமே அப்புடிதா செய்ய சொல்வா
அதுக்கு எதுக்கு நம்மள போட்டு அவுளோ பாடுபடுத்தி செய்ய வச்சாங்க
ஆமா ஸ்கூல்ல கூட வக்கமாட்டாங்க வால்லயாது ஒட்டி வை க்கலா ஆ வால்லயாது ஒட்டி வைக்கலாமே ஒரு என்க்கரேஜா இருக்கு கிட்ஸுக்கு
அது வந்து வால் வந்து இதுவாகிடுமா டேமேஜ் ஆயிடுமா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கு அதனால வால்ல ஒட்ட மாட்டாங்களா
அப்டின்னால ஏ பசங்களோட ரெஸ்பான்ஸ் பெஸ்ட்டா எது இருக்கோ அத அத ஒட் டுவாங்க எல்லாத்தையு ரிட்டன் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையு விட எது
அது ஒரு வாட்டி பேரண்ஸ் டீச்சர் மீட்டிங்ல ஒரு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்டே பண்ணிட்டாங்க நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க வந்து ஒட்டி எல்லா பண்ணி கொடுத்தா நீங்க வந்து எங்களது பெஸ்ட் இல்லாம நீங்க அத வாங்கி கூட வச்சுக்க மாட்றீங்க நீங்க வந்து அப்ப நாங்க பண்றதுக்கு எங்க எங்களுக்கு வந்து இது தரீங்க இதே ம்ச் அந்த இது குடுக்குறீங்க ஒர்க்கோட மதிப்பு தரீங்க நாங்க ஏ அப்ப வந்து பண்ணனு இந்த மாரி செய்யறதுக்கு நாங்க செய்யாமலே இருக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு க கம்ப்ளைண்ட் மாரி பண்ணிட்டாங்க
அப்புறோ
அதுக்கப்புறோ அது ரொம்ப பெரிய இஷ்யூவாகி வைக்கலேயே இதுக்கப்புறோ வந்து நாங்க யாருமே கலைக் டு பண்ணி நாங்க வந்து வால் ஓட்டவே மாட்டோ நீங்களே உங்களோட பசங்களோடத நீங்க வீட்டுல எடுத்துட்டு போயிருங்க பிராஜக்ட் மட்டு நாங்க ஸ்கூல்ல சொல்லுவோ அப்டின்ற மாரி அவங்க சொல்லிட்டாங்க ஸ்கூல் நல்ல விஷய ட்டத்தாரா ஒர்க் பண்றாங்க பேரண்ட் தா நம்ம தா வந்து கொஞ்சோ
லூசர் ஆயிருவோ அத லூசர் ஆயிரு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு அதுல பிரோஜன இல்ல
அவங்களுக்காக அவ்ளோ அது வந்து பசங்க அது வந்து ம்ச் மிஸ்டேக்கே பண்ணாம தெளிவா அவங்க பேசணு எல்லா செய்யணு நம்ம பாத்து பாத் து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தா அத அவங்க அப்ரிசியேட் பண்ணலனாலு பரவாயில்ல ஆனா அத வந்து அவங்க கேர் கூட பண்ண மாட்டேங்கன்றாங்க
அது எல்லாத்துக்கு எல்லாருமே நல்லா இருந்து ஓட்டணும்னா கொஞ்சோ கஷ்ட ம் ஒண்ணு ரெண் டு பெஸ்ட் எடுத்து அவங்க பண்ணலா ஏன்னு தெரியல
அவங்க அதுல வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஏன்னா வந்து பேரண்ட் வந்து ம்ச் மிஸ்ங்க வந்து கானர் பண்ணி கேக்குறாங்களா ஏ பைய இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க இவ்வளோ செலவு பண்ணி நாங்க அதுக்கு இவ்ளோ எஃபெக்ட் போடுறோ நீங்க எங்க பசகளோட இதுவ நீங்க ஒட்ட மாட்டேறிங்களே இது என்ன நியாயோ அப்டின்ற மாரி மிஸ்ச காணர் பண்ணி கேக்கவு தா மிஸ்சா அதா அது பதில்
பேரண் அதா பேரண்ட்ஸ் அப்டி கேட்க கூடாதுல அப்ற நீ இந்த டீச்சர்ஸ் தெரியுல எது இதுல எது பெஸ்ட் டா இருக்குன்னு அததா அவங்க வந்து வால்ல ஒட்டுவாங்க எல்லாத்தயு ஒட்டுற முடியாது டி இப்ப அறுபது பேர்ன்னா அறுபது பேர்தயுமா ஒட்ட முடியு
அப்ப எதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு அசைன்மெண்ட் வந்து எல்லாருக்கு இது பண்றீங்க ஒரே மட்டமா வந்து ஆ ஒரு ஒன்யேருக்கான அசைன்மென்ட் எல்லா பசங்களுக்கு கொடுத்து கொடுத்துட்டு அத வந்து ஒரு ஒரு மந்துக்கு சேஞ்ச் பண்ணுங்க இல்ல வீட்ல வந்து சேஞ் பண்ணங்க வால்ல ஓட்டுங்க அப்டின்ற மாதிரி ஐடியா குடுத்தாங்களா
அத டீச்சர்ஸ் அதே ஒர்க்கா பண்ண முடியாதுல்ல அவங்களுக்கு எவ்ளோ ஒர்க் இருக்கு இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாரி அவங்க பண்ணா அவங்களுக்கு ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகு ம் மா வீக்லி வீக்லி அது அத மட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது எவ்ளோ ஒர்க் இருக்கு டீச்சர்ஸ பொறுத்த வரைக்கு
அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆதங்கோ நம்ம வந் அவங்களுக்கு அவங்களோட ஆதங்கோ நம்ம இவ்ள கஷ்டப்பட்டு டே ஆர் நைட் ஒர்க் பண்ணி என்ன பண்றோ ஒரு இதுவா ரெடி பண்ணி குடுக்குறான வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கன்றாங்களே என்ன
ம் ம்
இல்லன்னா அவுங்க வந்து வாங்கி எல்லா வச்சர்னு பேசாம ஓரமா அதுவுமே பண்ணாம ரொம்ப வந்து பேரண்டிங்க வந்து ரொம்ப ப்ரஷர் எடுக்றா
எல்லா ஸ்கூல்லயுமே அது உண்டு ப்ராஜெக்ட்னாலே எல்லா பேரண்ட்ஸ்க்கு பல ப்ரெஷர் தா
ஐயோ எங்க ஸ்கூல்ல பயங்கரமா இருக்கு ஆனா அடுத்த வருஷல்லா போனா தர்மாக்கோள்ள வச்சு செய்ய சொல்லுவாங்கே
அந்த தர்மாக்கோள் கட் பண்றதே கஷ்டோ பீட் பண்ணி பண்ணனு வந்துரு கொஞ்சோ டிசைனா பண்ணனுனா கொஞ்சோ கஷ்டோ
ஐயோ ரொம்ப கஷ்டமாதா இருக்கு என்னபண் ண போறோனோ தெர்ல சரிங்க சிஸ்டர் நீங்க பாருங்க நா அப்றோ உங்களுக்கு கால் பண்ற
ம் ஓகே பாய்